ஆ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ நீங்களே சொல்லுங்க ப்ரோ எவ்ளோ நேரோ பேசனு இப்ப
அப் டென் மினிட்ஸ் ப்ரோ டென் டு லெவன் அந்த மினிட்ஸ் இன்னி உங்க பேர் ஆ இந்து இன்ன பண்ணுறீங்க ப்ரோ டீ காஃபி எல்லா முடிஞ்ச்சா
ஆ அதெல்லா முடிஞ்சி ப்ரோ நீங்க சாப்டிங்களா
இதுக்கு மேல் தா இப்பதா நானு மதிய தூக்கோ இப்பதா எழுந்தே எழுந் ந்து வெளிய வந்து செரி பாத்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தே சேரி உங்க அதனால தா நீங்க என்ன படிக்கிறீங்க படிக்கிறீங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா
படிக்கிற படிக்கிற காலேஜ் தா தேர்ட் இயர் இது இன்பர்மேஷன் டெக்னாலஜி
ஓகே ஓகே ஃபி ஈ யா இன்ஜினரிங் தான ஓகே ஃபீட்டெக் ஓகே ஓகே நா முடிச்சுட்டு வேலில இருக்க ப்ரோ
ஓ ஓகே ஓகே ஓகே சும்மா பார்டைமா அப்டியே இது பண்றிங்களா
ஆமா இது ஒரு இதுல பண்ணியிருக்க ப்ரோ வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா அச்சோ அந்த ப்ராஜெட் நம்போ எப்டியு அந்த டைம் இருக்கு இல்ல ஒரு டூ ஹவர்ஸ் இதுக் பண்ணா எதாவ் பண்லான்னு ஆமா ஐ டி ஐ டி ல எலக்ட்ரானிக்ஸ் இ சி இ
ஓ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாறிங்ளா
ஆமா ஆமா உங்க காலேஜ்ல எத்தன டிபார்ட்மெண்ட் இருக்கு எத்தன டிபார்ட்மெண்ட் இருக்கு உங்க கா உங்களுக்கு உங்க காலேஜ்ல எத்தன டிபார்ட்மெண்ட்டு
இருக்குன்னு கேக்கறீங். ளா இருக்கு நறையவே இருக்கு அந்மாறி அப்டியே பேசிக்கானது எல்லாமே இருக்கு எக்ஸ்ட்டா வந்து சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணாங்க
அத்தா ஏன்னா இப்போ நாங்க படிச்ச நா படிச்சது வந்து டுவெண்டி டுவெண்டி ஒன் ஃபாஸ்ட்டு அவுட்டு சோ அந்த டைம்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அ டிபார்ட்மெண்ட் இருன்ச்சி
கோர்சுக்கு மேல இது ஏ ஐ டி எஸ் சு அதெல்லா இருந்துச்சுங்ளா
அ அ இல்ல சிவில்லு நா சொல்றே சிவில்லு மெக்கானிக்கு அண்ட் ஆட்டோமொபைல்லு அப்மா ஐ டி அதுக்கப்பறமா சி எஸ் சி சி எஸ் சி ன்னு அந்த இது ஒரு குரூப் இருக்கு அக்கா இது இருக்கு அப்புறமா இ சி இ ஒன்னு இருக்கும் ட்ரிபிள் இ இருக்கும் இத்தன இருக்கும் சோ இப்போ நம்ம அது முடிச்ச அப்றோ தா நீங்க சொன்ன மாறி சைப்பர் செக்யூரிட்டி இது தனியா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா அது மாறி எத்தன இருக்குன்னு கேக்குறே உங்குள்து இதேவா உன்னு
சொல்லுங்க
நியூவா ஏதன்னு ஆடே ஆட் பண்ணியிருக்காங்களா நியூவா ஒரு
ஆ இருக்கு இருக்கு இருக்கு அதுதா ஏ டி எஸ் ஏ எம் எல் ம் சைபர் செக்யூரிட்டி ஏ ஐ டி எஸ் னா அ அ அ அ எ டி எஸ் னா ஏ ஆர்ட்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் டேட்டாபேஸ்சோ அண்ட் டேட்டாஸ் ஆ பிசனஸ் அந்த மாறி சம்
இப்பதா நியூவா ஆட் பண்ணிருக்காங்களா இல்ல அது ஆல்ரெடி இருந்
நியூதா நியூதா
இப்போ இந்த ஏ ஐ டெவலப்மெண்ட்னால புதுசா கோர்ஸ் பரவால்ல காலேஜெல்லா டக் கு டக்குனு இம்ப்ரூமன்ட் பண்ட்டாங்க
காசு வரணுமில்ல காசு கல்லா கட்ணுமில்ல அதுதா
அ அது கரக்ட்தா இப்ப எடுக்கலன்னா உன்னு கஷ்டோ இப்ப அடுத்த உன்னு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்ல அதுவு ஓரளவுக்கு பெருசா ஆகலன்னா கூட ஸ்டாட்டிங் அ அது யூஸ் க்குன்னு ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கு இப்பல இருந்தோ காலே
இது இதுவே பாத்துக்கும்
ஆமா அதுக்குன்னு எப்டி நீ உங்களுக் கும் அது அதுக்கான கோர்ஸ் எடுக்கறாங்கல்ல உங்களுக்கும் அத
எங்களுக்கு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் இப்போ வரைக்கு வந்து போன செம் ஒன்னு வந்தது ஒரு பேப்பரு வந்து இந்த செம் ஒரு பேப்பரு வந்திருக்கு எம் எல் படிச்சே இப்ப டி எல் படிக்கிறே
ஓக்கே ஓக்கே இந்த ப்ராம்ட் இன்ஜினியரிங் பத்தில்லா நடத்துவாங்களா உங்களுக்கு அப்போ ஏ ஐ பேஸ் எடுத்தா ஃப்ராம்ட் இன்
இன்ஜினியரிங் வந்து எங்களுக்கு நடத்த மாட்டாங்க ஏ எம் எல் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டுந்தா சும்மா பேசிக்கா ஏ ஐ ன்னா என்னன்றது மாறிதா எங்களுக்கு வரும்
இப்போ அந்த இப்ப நீங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் கூட பேசறப்போ தெரிஞ்சுப்பீங்கல்ல என்னென்ன நடத்றாங்க என்ன
ஆ ஃப்ராம்ட் இன்ஜினியரிங் அந்த மாறி உண்டு பிக் டேட்டா இருக்கு அவங்களுக்கு
ஓகே ஓகே
ம் எங்ளுக்கு அதுமாரிலா வராது அவுங்க டேட்டா ஹேண்டலிங்லா கத்துக்கணு ஆனா எல்லா டேட்டாவு ப்ராசஸ் பண்றதுக்கு கத்துக்க சொல்லுவாங்க
இது வந்து இப்பதா ஸ்டர்ட் ஆயிருக்கு இதெல்லா லாஸ்ட் ஒரு ஃபை இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சவங்களுக்குல்லா இது தெரியாது புதுசு அவுங்களுக்கு பட் ஆனா ஆமா இது இது பெட்ரு இப்போதைக்கு புதுசா வரதுனால எல்லாரு அதை பஸ்ட் கத்துக்குணு அதுக்காகவே அவுங்க தனியா ஆன்லைன்ல படிக்கணு இல்ல கத்துக்கணு அப்பதா வந்து இருக்குற ஜாப வந்து சேஃப்பா செக்யூரா வச்சுக்க முடியு ஆ இப்ப உங்ளுக்கு எத்த ஃபோர் இயர்ஸ் துன நீங்க படிக்கிறது ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர் அ ஓகே ஓகே ப்ரோ எப்டி வீட்டுலருந்து படிக்கிறீங்ளா ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறீங்ளா
ஹாஸ்டல்தா ப்ரோ வீடுல்லா இல்ல
மொத மொதல்ல வந்து நீங்கதா ரொம்ப பேரு அது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு பசங்க எல்லாமே வீட்ல இருந்து போறது வீட் லியே படிக்கிறாங்க ஏனா அவுங்க பக்கத்திலே படிப்பாங்க இப்ப நீங்க வந்து ஹாஸ் டல்ல வந்து படிக்றீங்கன்னா காலேஜ் ரொம்ப தூரமோ
ரொம்ப வரு நூத்தி நூ நூறு நூத்தி அம்பது கிலோமீட்ரு இருக்கு
எப்டி வீக்லி ஒன்ஸ் பொயிடுவீங்ளா இல்ல மந்த்லி மந்த்லி
ஆ வீக்லி வீக்லி கெளம்பிடுவே செட் ஆகாது இங்க சாப்பாடு ஆ அது ஒன்னு செட்டாவாது
ஓகே
ம் கல்யாணோ ஆயிட்டுங்ளா கல்யாணோ அதெல்லா கேக்லாமா இல்ல கேக்க கூடாதா எப்டி
அ அதெல்லா கேக்கலா பட் ஆனா எனக்கு ஆகல ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல
ஓகே ஓகே சேரி ஓகே ப்ரோ அப்பறோ காலேஜ் டைம் எட்டு டூ அஞ்சு அது வந்து மாரு இப்ப வந்து புதுசா
எட்டு மணிக்கு ஆகிடுமா
அதுதா அது வந்து இப்பெல்லா வந்து நாங்ளே வந்து டைம் டேபிள் சூஸ் பண்ற மாரி ஸ்டாஃப் செலக்ட் பண்றோம்னா அவுங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு க்ளாஸ் இருக்கு அந்த ரெண்டு கிளாஸ் மட்டு தா அட்டன் பண்ற மாரி இருக்கு அது ஆனா காலேஜ்க்கு டைம் வந்து எட்டு டு அஞ்சு ஒர்க்கிங் டேஸ்
ஓகே ஓகே க்ளாஸ் டைம் க்ளாஸ் டைமிங் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகு அதுவு எட்டு மணிக்கே ஆகமா இல்ல பத்து மணி ஒன்பதர மணிக்கா
ஆ அது நீங்க போட்ற அந்த டைம் டேபிள்ள பொறுத்து இப்ப எனக்கு இந்த நாள் வந்து எனா நாலா நாள் வந்து பத்து இருக்லா இல்ல ஒன்பது நாளைக்கு எட்டு கூட இருக்லா அது டைம்டேபிள்ள பொருத்லுதா ஆஹா அதுவு ரெண்ட் நாளு எனக்கு அஞ்சு மணி இருக்கு
ஓகே ஓகே ஓகே இது வந்து சர்க்குலர் மாரி சர்க்குலர் பேஸ் பண்ணி நம்போ இது வெயிட் பண்றமாரி அ ஓகே ஓகே க்ளாஸ்ல எத்தன பேரு மொத்தோ
இப்ப வந்து க்ளாஸ்ல மாறு அதுவு மாறு டைம் டேபிள் போட்ருக்கோம்ல அதனாலயு மாறு ஆனா கான்ஸ்டன்ட்டா ஆ வந்து அறுவது பேர்கிட்ட மினிமம் இருப்பாங்க
அது கோயேடு இல்ல
ஆமா கோயேடு தா
ஆ அறுபது பேரு பரவாயில்ல அப்பறோ உகிட் இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா ஒரே பேட்ச் ஒரே பேட்ச்சா இருக்குமா இல்ல பேட்சு பேச்சா நாலஞ்சு பேட்ச் இருக்குமா
செஷக்சன் மாரி கேக்குறீங்களா
செஷன் மாரின்னா அ செக்ஷக்சன் ஆமா இப்ப எங்களது வந்து ரெண்டு செக் க்ஷன் இருந்துச்சு மொத்த நூத்தி முப்பது பேர் இருந்தோ ரெண்டா பிரிச்சு இருந்தோ அது ம அதா இப்ப உங்களுதுனா அப்பனா உங்க்ள்தே முன்னூறு பேர் இருக்காங்கள ஒரே இது டிபார்ட்மெண்ட்லே ஆமா அதிகோ இப்போ இன்ஜினியரிங்
அதிகோ அதிகோ அதிகோ இந்தயீடு வர்றவிங்க இன்னு அதிகோ
ஆமா இதுக்கு மேல வருவாங்கள அதிகமா வருவாங்க இப்ப நீங்க முடிச்சீங்க இல்லையா இப் இப்ப நீங்க எடுத் திருக்க கோர்ஸ் வந்து நீங்க கவுன்சிலிங் போனீங்கனா டைரெக்டா காலேஜ்க்கே போயிட்டு காலேஜ் ஓகே ஓகே இப்ப எல்லா கவுன்சிலிங் யாரு போறதுல்ல அதெல்லா லாஸ்ட்டா ஒரு அஞ்சு வருத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்தோ நாங்க போனப்போ படிச்சப்போ கவுன்சிலிங் போனோ
ஆமா ஏன்னா இந்த ரிசர்வேஷன் கொட்டாவல கொஞ்சோ சிரம்மா இருக்கு எல்லாருக்கு இல்லா எடுத்து நல்ல காலேஜ் கெடைக்க மாட்டேங்குது யாருக்கு அந்த அளவுக்கு அதனால நம்ப மாட்றாங்க யாரு
நாங்கெல்லா டுவெல்த் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்த உடனே அத எடுத் துட்டு நாங்க அத கவுன்சிலிங் போவோ கவுன்சில்
ம் ம் சொல்லுங்க
அது கவுன்சில் அத கவுன்சிலிங் முடிச்சுட்டு அ அங்க போய் அங்க கொடுப்பாங்க நாலஞ்சு கிளாஸஸ் அது அத அ காலேஜ வந்து விசிட் பண்ண சொல்லுவாங்க நம்ம எதுன்னு சூஸ் பண்ணிட்டு எப்டி கடசில ஃபேம்லி சொல்றது வந்துரு அந்த நாலத்துல
ம் ம்
அது நாலுல்ல
மதியோ சாப்டீங்களா எப்டி
ஓக் இல்ல ஆ சொல்லுங்க ஃப்ரோ
மதியோ சாப்பிட்டீங்களா எப்டி
ஆ அ சாப்பிட்டே ஃப்ரோ சாப்பிட்டுதா தூங்கனது நம்ம வோர்க் இருந்துச்சு நைட் ஷிப்ட் எனக்கு நம்ம ஷிப் நைட் ஷிப்ல இ ஆமா நைட் ஷிஃப்ட் வீட்லய இருதுனல்ல நைட் ஷிப்ட்
எத்தனை மாசமா நைட் ஷிப்ட் பண்றீங்க
அது வாரோ அதுமே கான்ஸ்டன்ட் இல்ல நீங்க சொன்ன மாரி எங்களுக்கு சர்க்குலர் வரு ஆளுங்க டிபெண்ட் பண்ணி நம்ம சீனியருங்க எப்டி ம் ஆளுங்க எப்டியோ அந்த மாரி நம்ம ப்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து மாத்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஷிப்ட் இருக்கு அதுக்கப்புற ரெகுலரா மதிய ஷிப்ட் இருக்கு ஒரு எ ப்பயாவது ஒரு டைம் மட்டு மார்னிங் ஷிப்ட் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் தா ஒரு வாரம் மட்டும்தா மார்னிங் ஷிஃப்ட் வரு அதெல்லா டைம்மு மதிய ஷிப்ட் மதிய ஷிட்ப்னா ரெண்டு மணி டு பதினோரு மணி வரைக்கு இப்போ ஆமா இப்போ நைட் ஷிப்ட்டு வந்து ஒரு ரெண்டு வாரோ தொடர்ந்து இருக்கு அந்த நெக்ஸ்ட்டு வீக் இப்போ இந்த நெக்ஸ்ட் சண்டே வந்து நம்மளுக்கு இ அ சொல்லுங்க சொல்லுங்க சண்டே ஈவினிங் நம்மளுக்கு வந்து ஷெடியுல் வரு
ம் ம் சண்டே ஈவினிங் வரு அது பொறுத்தா அந்த வாரோ இருக்கு ஓ ஓகே ஓகே இல்ல நைட் நைட் ஷிப்ட்னால எதனா ஒடம்புக்கு எதுன்னா ப்ரச்சன வந்ததுங்களா
அப்டி இல் அது எப்டி சொல்றது ஆ நம்ம அத ல பாத்து பா கரெக்டா அத ஒர்க் ஆ யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி நம்ம அத யூஸ் பண்ணிகிட்ட ஏன்னா நைட் ஷிப்ட்லருந்து ஒர்க் வந்து ரொம்ப கம்மி கம்மின கம்மினா ஆமா ஆளுங்க வந்து இருக்க மாட்டாங்க அது பிசினஸ் சொல்லுவாங்க இல்லையா எல்லா கம்பெனியு எல்லா பிஸ் னஸ் வரு அந்த டைத்துல தூங்குற டைம் தா எல்லா க கண்ட்ரிலுமே அந்த மிடில் டையத்துல பன்னெண்டு ஒரு மணி வரைக்கு ஆ அவேகன் எல்லாருமே இருப்பாங்க அந்த பிசினஸ் ரன்னிங்ல இருக்கு அதுக்கப்பறோ வந்து ஆ பிசினஸ் குளோசிங் ஹவர்ஸ்ஸுனு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி ஏன்னா நம்ம டீல் பண்ற
ஆ மார்க்கெட் குளோஸ் ஆகுறத வச்சுதா பிசினஸ் குளோஸ் ஆகறதையு சொல்றீங்களா
ஆமா இப்ப கிளைண்ட்ஸ் வந்து இப்ப நம் இ வி கிளைண்ட்ஸ் வந்து யூ எஸ் கே யூ யூ எஸ் ஸு யூ கே அ கனடா அந்த மாரி இருந்தா அங்கெல்லா எப்டி பிசினஸ் ஆஃபறோ அதுக்கு தகுந்த மாரி நம்மக்கு இங்கதா இருக்கு நாங்க படிக் ந பண்றது வந்து இந்த யூ கே அந்த ஆஸ்திரேலியா அந்த டைமிங்ஸ்ல பண்றதுனால அந்த டேல மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க ஒர்க் ஏதாவ்து ஒரு எமெர்ஜென்சினா சின்ன இஷயூஸ் வரு அவ்ளோதா
ம் ம் இப்ப வேல செய்றீங்களா போய்ட்டு
ஆமா
அது ஹலோ
கால் கட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க ஆ பத்து நிம்ஷ ஆய்டுச்ச நீங்க கட் பண்ட்டு கால் பண்ணு
ஹலோ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது கேக்குது
உங்களுக்கு டாவவர் கெடைக்கலாம்னு நெனைக்கிறே
எனக் கேக்குது ப்ரோ உங்களுக் கேக்குதா
ஆ புரியில ரொம்ப கம்மியா கேக்குது சவுண்டு
ஆ இப்ப கட் பண்
ஆ இப்ப இப்ப கொஞ்சோ தெளிவா கேட்டது இப்ப மறுபடியு
திரும்பி கால் பண்ணுங்க
கால் பண்ணா அந்த டைம் போய்டாதுங்களா
இல்ல இல்ல ஒன்னு ப்ரச்சனைல்ல கட்
புரியில
இல்ல இப்போ எனக்கு இங்க நெட்வொர்க் கெடக்கிலா திருப்பி கால் பண்ணங்கன்
ஓ விருங்க